ரம்யா கொஞ்சொ சவ்ண்டா இருக்கா பாத்துக்கோங்க
அவ்ள தான ஆ நல்லா இருக்கே கா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கம்மா என்ன பண்றீங்க ஒர்க்கெல்லா எப்டி போகுது
ஆ போய்ட்டு இருக்குகா நல்லாதா போது நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கமா.
வீக்டைல்ஸ் ஆ ஆமாங்க்கா ஆஃபீஸ்லதா இருக்கெ
சேரி சேரி அம்மா எல்லா எப்டி இருக்காங்க?
ஆ அம்மா‌ல்லா நல்லா இருக்காங்கக்காவீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா?
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கம்மா சாப்ட்டீங்ளா
க்காங்க
பசங்க நல்லா இருக்காங்க பசங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க
அ
நம்மதா வந்து வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துருக்காங்ளா
ஆமா
அதனால கொஞ்சோ பிரஷராதா இருக்கு எனக்கு வேல என்ன பண்றது
ஆமாங்க்கா
ம் உங்களுக்கு அந்தே அதே ப்ராசஸ்தானா நீங்க
ஆ ஆமாங்க்கா. அனடேஷன்லதாங்க்கா இருக்க
ஓகே நீங்க எதோ ஒடம்புல எதோ ப்ரச்சனன்னு சொன்னீங்கல்ல அந்த இதுக்கு
ஆமாங்க்கா அலர்ஜி மாரி இரு இல்லக்கா இப்பதா கொஞ்ச கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க.
ம் இன்னுமு டேப்லெட் எல்லா சாப்ட்டுட்டு இருக்கீங்ளா எங்க அங்க தஞ்சாவூர் போய் காம்ச்சுட்டு டேப்லெட் வாங்கி டெய்லி பேசிஸ் சாப்புடுவீங்ளா
ஆ ஆமாங்க்கா தஞ்சாவூர் இல்ல அ கும்பகோணம்
ஆ ஆமாமா கும்பகோணந்தான சொன்னீங்க செரி கும்பகோணோ வரும்போது ஒரு தரவ வீட்டுக்கு வந்துட்டு போ வேண்டிதான
ஓகேக்கா‌. உங்க வீடு எ சேரிக்கா வர்றங்க்கா
ஆ சேரி வாங்க சொ சொல்லுங்க இங்க ஊருக்கு வரும்போது சொல்லுங்க. ஒரு தரவ வீட்டுக்கு வந்துட்டு போலாங்க ம் யாரோட வருவீங்க அம்மா ஓட வருவீங்ளா?
ஆ ஆமாங்க்கா நானு அம்மாவு வருவோ.
ம் ம் எ எப்டி வாரத்துக்கு லீவ் குடுத்தர்றாங்ளா
ஆ சண்டே மட்டு லீவுக்கா
சண்டே மட்டு லீவா இ எனக்கு இந்த ப இருவது நாள் லீவே கெடயாது சண்டேயு லீவ் கெடயாது.
லீவே இல்லாம ஒர்க் பண்றீங்ளா ரொம்ப ப்ரெஷரா இருக்குமே
ஆமா டுவெல் அவர்ஸ் ஷிஃப்டு. மத்தியானோ பன்னெண்டு மணிக்கு லாங்கின் பண் ணோனா நைட்டு பன்னெண்டு மணி
எப்டி மேனேஜ் பண்றீங்கன்னு தெர்ல.
ரொம்ப கஷ்டமாதா இருக்கு லீவுங் கெடயாது எதுவுங் கெடயாது ஒடம்பே போய்டுது.
ஆமா
என்ன பண்றதுன்னு தெரில இதுக்கு ஒ அ இந்த பஸ்ல போயிட்டு வர்ற வேல மிச்சமாாயிருக்கு பாருங்க அதுவே எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு இல்லனா நா ஆமா இங்க போயி்ட்டு போயிட்டு வர்றதே மூணு மண் நேரோ ஆயிடு எனக்கு
ஆ எனக்கு இந்த ஒன் டே லீவே பத்த மாட்டது
ஆமா எனக்கு அந்த ஒண்டே இப்ப வந்து இது பண்ணி வெச்சுப்பாங்க காம்பாஃப் எடுத்து வெச்சுக்கலா இது எதோ என்எஃப்ஓ பீரியட்டுனு சொல்லுவாங்க அந்த பீரியட்ல லீவ் கெடையாது நெறையா வால்யும் வரு
ஆமா
இந்த பீரியடு வந்து இன்னிக்கி இன்னையோட முடி முடியுது இன்னு இருவதா தேதி வரைக்கு கொஞ்சோ வரு வால்யூமு அதுக்கப்றோ வந்து இப்போ எடுக்காத இருந்த லீவெல்லா சேத்து எடுத்துக்கலா அப்போ காம்பாஃபா எடுத்துப்ப
ஆ சேரி சேரி சேரிக்கா
அப்போ உள்ள லீவ் எல்லாத்தையு சேத்து எடுத்துப்ப அதனால பிரச்சன கெடையாதுனு வெச்சுக்கோங்க இருந்தாலு சேத்து ஒர்க் பண்ணுறது கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம சேந்து ஒரே வேலயா இருக்கு பண்றது கஷ்டமா இருக்கு
ஆமா ரொம்ப டயேர்டா இருக்க மாரி இருக்கு
ம் அது என்ன பண்றது பண்ணிதான ஆகணு
ஆமா
எப்போ மேரேஜு
மேரேஜா இப்ப இல்லக்கா
ஏம்மா
பாத்துட்டுதா இருக்காங்க பா இன்னு செட் ஆகல க்கா பாத்துட்டு தா இருக்காங்க அப்பிடி எல்லா இல்லக்கா
ஆ என்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு
என்ன நல்ல பயனா இருக்குணு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரியாக்கா கெடைக்குது ஆமா ஆமா எந்த எக்ஸ்பர்ட்டே இல்ல
ஏதோ எது வருதோ செரி அவுங்களோட வாழ்ணு சொல்லிட்டு முடிவு ப அப்டியா
நெனச்சாலே பயமா இருக்கு ஒவ்வொரு எடத்துலயு நடக்குறத பாத்தா
ஆ அதெல்லா என்ன பயந்து என்ன பண்ண முடியு அதுல போய் தான ஆகணு
ஆமா
அப்ப அக்காலா உண்டா
அக்காலா இல்லக்கா தம்பி மட்டு தா
தம்பி மட்டு தானா அப்போ உங்குளுக்கு சீக்கிரமா பண்ணிருப்பாங்களே இன்நேரோ ஏ பண்ணல
நா தா சொன்னல அண்ணனுக்கு பண்ணிட்டு பண்ணணுன்னு அண்ணணுக்கு கெடச் ச்சு இப்பதா எங்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு பத்து நாள் தா ஆகுது
ஓ அப்ப அந்தக் கல்யாணத்துல உங்குளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடு வுடுங்க
ஆ ஆமா ஒரு ப
அவுங்க கல்யாணோ வைக்கிறாங்கல்ல
ஆமா
அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போற கூட்டத்துல யாராவது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க உங்கள
ஆகஸ்ட் மந்த்க்கா
ஆகஸ்ட் மந்த் தா
ம் ஆமா
சேர் சேரி சேரி ஆ நல்லபடியே பாத்து நல்ல மாப்ளையா பாத்து புடிங்க சேரியா வேற எதாது பேசு ப்யூச்சர் பிளான் இருக்கா வேற எதாவது கம்பெனிக்கு போற ஐடியா எதுவு இருக்கா
ஆ போல ட்ரை பண்லான் தாங்க்கா இருக்க வெளில விட மாட்றாங்க வீட்ல
அங்க இருந்து இவ்ளோ தூரம் இங்க விட்றாங்க உங்களுக்கு அங்க வெளில வேற எங்கயு விட மாட்டாங்கனா என்ன அர்த்த
அதா வெளிலனா நா சென்னை சைடு அதே மாதிரி சொல்ற
அது மாரி வெளில அவுட் சைட் விட மாட்டகிறாங்க இங்க இங்கயே பாக்க சொல்றாங்க
ஆமா இங்கே லோக்கல்லயே பாத்தா ஓகே வீட்டுக்கு டேய்லி வந்துர்ணு
ம் ம் டெய்லி வீட்டுக்கு வந்துர்ணுனா சம்பள ஒன்னு கெடைக்காது ஏ இங்க
சேலரியு ஒழுங்கா கெடைக்க மாட்டது
ம் என்னா பண்றது அப்பா என்ன பண்றாங்க
அப்பா ஃபாரின்ல இருக்காங்கக்கா
எனக்கு தெரிஞ்சவங்க அப்பா எல்லாருமே ஃபாரின்லதா இருக்காங்க ரோம்ப கஷ் ஆமா திவ்யாவு இதே தா சொல்லுவாங்க அவுங்க அப்பாவு ஃபாரின்லதா இருக்காங்க
ஓ அவுங்க டெய்லியும் வந்துட்டு தா இருக்காங்க ஆஃபீஸ்ல பாப்ப
அவுங்க வந்து பக்கத்து தெரு தான அவுங்க டெய்லி ஆஃபிஸ் வந்துருவாங்க
ஆ ரெண்டு பேரு ஆனா ஒரே ப்ராசஸ் தானா
ஒரே ப்ராசஸ் தா அவுங்க பின்னாடி அவுங்க அந்த டெசஞ்சர் கார் வேணா அந்தக் கம்பெனி இருக்குல
ஆமா
அந்த கம்பெனிக்கு பின்னாடி தா அவங்க இருக்காங்க
ஆ
அதனால அவங்க டெய்லி வந்துருவாங்க ஆஃபீஸ்ஸு அவங்களுக்குமே டுவெல் ஹவர்ஸ் சிர்க்குதா
அ வந்து ஆ
கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு உங்களுக்கு வேரியபிள் பேலா போட்டாங்களா
இல்லக்கா அதெல்லா போட்ல என்னயே வந்து இப்ப நியூவாதா எடுத்து வச்சிருக்காங்க
இப்போ ஏத்துல உங்களுக்கு அமௌவுண்ட இப்போ இது போட்டாங்கலே பிரேஸ்சரு
அப்ரைஸ் எல்லா என்னா த்ரீ ஹண்ட்ரட் ஏத்திர்காங்க
த்ரீ ஹண்ட்ரட் தா ஏத்திர்
ஆ ஆமா செல பேருக்லா தௌசண்ட் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் தா ஏத்திருக்காங்க ஒன் இயர் ஒர்க் பண்ணவங்களுக்கே த்ரீ ஹண்ட்ரட்தாக்கா ஏத்திருக்காங்க
சரியா போச்சு போங்க என்னமோ வந்து பேசிக் பே வந்து அதிக படுத்த போறோ
அதிகப்படுத்தணும்னு தான சொன்னாங்க ஆனா அதெல்லா பண்ணவே இல்ல இங்க
அதுதா நானுமே நெனைச்சிட்டு இருந்த பண்ணுவாங்கன் சொல்லி இல்ல எ ஏ எங்களுக்குமே பண்ணல
ஆ
ஆனா அதுக்கு பதிலா வேரியபிள் பே னு போட்டாங்க
போட்டாங்களா இங்க ஒன்னுமே இவ ஏமாத்துறாங்கப் போலக்கா ஆ
இந்த பதினஞ்சான் தேதி நேத்து தா போட்டாங்க முந்தா நேத்து போட்டாங்க இனிமே வந்து இது போடுவாங்க இல்லயா தீபாவளிக்கு அதுக்கு இதுக்குன்னு இல்ல வேரியபிள் பிராசிக்ஸ் மந்த்துக்கு ஒன்சு போடுவாங்க
அன்
சிக்ஸ் மந்த் ஒன்ஸு போடுவாங்க தீபாவளிக்கு போட்டாங்ளா இப்ப மே மன்த்து போட்டாங்க அது மாரி மு எப்போதுமே போடுவாங்க அது இனிமே கெடையாதான் அத ஆஃப் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி அத போட போட சொல்லிட்டாங்களாம்
ஓ
இந்த மாசம் போட்றாங்க
ஓ அப்டியா எங்களுக்கு அதெல்லா ஒண்ணுமே இல்லக்கா
ம்
ம்
என்னமோ நல்லா ப நல்லா ஒர்க் பண்ற எம்ப்ளாயல்லா உங்கள புடிக்காது போல நானே சொல்லுவ நல்ல மதுமித் தாவுமே இ இந்த ப்ராசஸ்க்கே வந்துட்டாங்க தெரியுமா
எந்த ப்ராசஸ்க்குக்கா ஹச் டி
ஆ ஹச் டி எப் சில தா அந்த ப்ராசஸ்கே வந்துட்டுடாங்க மதுமிதாவு
ஆன்
அவ்ங்க வந்
அவுங்கச் சோளால இருந்தாங்க அதுக்கப்பறோ ஹெச் டி எஃ சி க்கு வந்தாங்க
சோளாவ்ல வந்து எதோ ஆ வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டுதா எடுத்திருக்காங்க ஸ்விகி வால்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனாங்க அங்க வால்யூம் டவுன் ஆகி கொறைஞ்சிருச்சான் ஃபுல்லா அடுத்து சோளாவுக் க்கு வால்யூம் இருக்கற ரெண்டு யூசர் எடுக்ணுனு சொல்ட்டு சோழாக்கு போனாங்க அதுவும் வந்து டவுன் ஆயிடுச்சான் வால்யூம் இல்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இப்ப சு அதான் நான் சொன்னேன் மதுமிதா நீங்க சுத்தி இங்க வந்தீங்க நாங்க நேரா வந்துட்டோம்
ஆ
ஏ ஹம் அது அப்பேந்தே இந்த ப்ராசஸ் இருக்கு நான் அதுதான் யோசிச்சேன் அப் ப்பயே ஏன்ட்ட கேட்டாங்க னால ஒர் க் ஃப்ரம் ஹோம் தா வர முடி வர முடியாதுன்னா ஸ்விக்கில தா போடுவாங்க அப்டின்னு சொன்னாங்க ஸ்விகி எனக்கு வந்து ஸ்டார்டிங்மேலே அதுல ஸ்கோப் இருக்காதுங்கறது எனக்கு ஒன்ணு தெ கொஞ்சோ இதா இருந்துச்சு அதுல போய் நம்ம என்னப் பண்ண போற ஆல்ரெடி இருக்கிறவங்கக்கே வேல இல்லாம இருக்குனு சொல்லிட்டுதா நா யோசிட் ட்டு பின்ன எங்க எங்கய பாத்தே இந்த ப்ராசஸ் தா நெரந்தரமா ஆ ஆரம்பத்தல ந்து இருக்கு உங்குளுக்கு இதுல போனா ஒரு ப்ராபளம் வரா து அப்டிங் ருக்க ஆனா ப்ரஷர் அதிகமா இருக்கும்
ஆமாங்கா அப்டிதா சொன்னாங்க
ம் பிரசர் அதிகமா இருக்கும் இது இன்டர்னல்லா இழுக்க மாட்டாங்க அவுங்க
ஊபர்ல வந்து இது கொஞ்ச நாள்தா அப்டின்னு சொல்லிருக்காங்க
ஆ கொஞ்ச நாள் தான்
ஆமா அந்த ப்ராசஸ் தா அப்பேல இருந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க
ம் அந்த இந்த ப்ராசஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதலந்தே இருக்கான்
ஆமா
அத யோச்சிட்டு தா சரி போ அவற்றவேது திட்டு வாங்னாலு பரவால அதுலயே ஒக்காந்துபானு ம் போகுன்ட்டு இருந்துது வேற ஒன்னு கெடையாது
சேரி சேரிப்பா
அம்மாவ எல்லாரையு விசாரச்சதா சொல்லுங்க
சேரிகா ஓகேக்கா
ம் நல்லா சாப்டுங்க ஒடம்ப பாத்துக்கோங்க
சேரிகா நீங்களா நல்லா பாத்ரமா இருங்க ஓகே ஓகே
போ போது வருபோது பத்தரமா இருங்க சிங்கப்பெண்ணல்லா பாத்தீங்களா
பா பாத்த பாத்த
பாத்தீங்ளா பஸ்டாண்லலல்லா இருக்க நா மிஸ் பண்ணிட்ட நா இன்னு ஒரு தரவ கூட பாக்க பஸ்டாண்டுக்கே போறதில்லல்ல ஆபீஸ் வந்தாதான போவே ஆ இருக்காங்க பஸ்
அ இங் ஆ இங்கதா தா பா அது அடி கும்பகோண சைடு தா பாத்தாங்க சாப்ட்ட
ஆ ஆ
அ அ இங்கலா இல்ல இங்க இங்க நா பாக்கல ஹாஸ்பிட்டல் போகு போதுதா ஒரு வாட்டி பாத்த ம்
பஸ்ல போகுபோதெல்லா நல்லா சேஃப்டியா போய்ட்டு வாங்க
ஆ ஓகேக்கா
ஓகேவா நா கால் பண்ற உங்களுக்கு அப்புற ஓகே பாய் பாய் ம்